ஹலோ
ஹலோ
ஹலோ வணக்கம்
வணக்கம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் ப்ரோ உங்களுக் தெளிவா கேக்குதா
ஆ உங்களுது லைன் கொஞ்சோ டிஸ்டபன்ஸா இருக்கு
அப்படிங்களா இப்போ ஓகேவான் பாருங்க இப்ப கேக்குதுங்களா
ஆ
ஹலோ
ஹலோ
அ சோ உங்களுக்கு தெளிவா கே எனக் தெளிவா கேக்குதுங்க உங்களுக் தெளிவா கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது கேக்குது
ஆ சொல்லுங் சொல்லுங்
என்ன பண்றீங்க ப்ரோ சாப்ட்டீங்களா
னும் ளைங்க ப்ரோ சாப்பிடணும் வொர்க் இருக்குது இது ஓர்கக்க முடிச்சட்டு தா சாப்பிடணும்
ஓகே ப்ரோ ஆ சாப்ட்டேன் ப்ரோ
ஓகே ஓகே என்ன பண்றீங்க
சாப்ட்டு இதோ கால் அட்டன் பண்ணிட்டுருக்கே ப்ரோ
ஓகே ஓகே மேரேஜ் ஆயிடுச்சுங்களா
ஆயிருச்சுங்க நீங்க ஒர்க் பண்றீங்களா
ஆ ஒர்க் பண்ணிட்டுருக்கேங்க ஆ ஒர்க் பண்ணிட்ருக்கேன் நீங்கள் என்ன ஒர்க் பண்றீங்க
ஆ வீட்ல இருந்தே இத ஹோம் சமையல் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டிருக்கோங்க
ஹோம் ஓ வீட்லயே சமைச்சு அதாவது கேன்டீன் மாறீங்ளா
ஆ மா ஆ
ஓகே ஓகே கொழந்தைங்க இருக்குங்களா
ஆ இருக்காங்க ஒரு பையன் இருக்கான் செவன்த் படிக்கிறா
ஓகே ஹஸ்பண்ட் என்ன பண்றாருங்க
ஹஸ்பண்ட் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றாங்க
என்னங்க
ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றாங்க ப்ரோ
சரிங்க
ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணி இருக்காங்க ப்ரோ கேக்குதா உங்களுக்கு காத்தா இருக்க மாதிரி இருக்கு காத்தடிக்கிற மாதிரி
அது ஒண்ணிலைங்க இந்த ஒன்சேகன்ட் ஒன்செகன் இப்ப கேட்காது பாருங்க இப்போ ஓகேங்களா
ஆ ஓகே ப்ரோ
ஓகே
நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க ப்ரோ
நா சிவில் ஒர்க்குங்க சிவில் வொர்க் பண்ணிட்டிருக்கேன்
ஓக
நானு லோக்கல்லய பண்ணிட்டுருக்கேன் நானு
கேக்குதுங்களா ஹலோ
ஹலோ கேக்குதுங்க
ஆ கேக்குது கேக்குது சொ உங்களுக்கு கேக்குதானு தெர்ல அதான்
ஆ‌ எனக் கே கேக்குது கேக்குது
உங்களுக்கு கேக்குதுங்களா ஓகே நான் சிவில் நான் வீட்ல ஒர்க் பண்ணிட்டுதாங்க இருக்கேன் ஒரு கம்பெனியில சூப்பரைசரா இருக்கேன் ஆமா கம்பெனில சூப்பரைசரா இருக்கு வேலை பாத்திட்டுருக்கேன்
ம்
சொல்லுங்க சிஸ்டர் ம்
சாங்ஸ் சாங்ஸ் அத பத்தி ஆ மூவிஸ் அந்த மாறி பேசங்க
என்ன ஒரு டீ ஒன் இப்ப கே அ சொல்லுங்க
சாங்ஸ் மூவிஸ் அந்த மாதிரி ஏதாவது பேசுங்க
கொஞ்சம் தெளிவா பேசுறீங்களா கோச்சுக்காம
இல்ல என்ன டாபிக் பேசுறீங்கன் கேக்குறே
என்ன டாபிக் பேஸ்னாலு ஓகேங்க அனால ஒன்னு பிரச்சன இல்ல நீங்க பேசுங்க எதா ஒரு டாபிக் பேசுங்க
ஆ டூர் போறத பத்தி பேசுங்க
ஆ ஓகே
எல்லா போவிங்ளா ப்ரோ அ ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லா போவீங்ள
ஆ டூர்லா வந்துட்டு காலேஜு காலேஜ் லைஃப் ஒட முடிஞ்சுங்க டூர் போறதெல்லா
மேரேஜ் பர்சனா ப்ரோ நீங்க மேரேஜ் ஆயிடுச்சா உங்குளுக்கு அப்றோ என்ன ப்ரோ நீங்க வந்து இத பசங்க கூட எல்லா சுத்துவீங்கல்ல
புரிலங்க அது பசங் ஆ ஆ பசங்க கூட எல்லா போவே
ம்
பசங்கலோடலா வெளிலசுத்திட்டு வருவே ஆனா அந்த டூர் போறதுலா அதிகமா கொறைச்சாச்சு முன்ன காலேஜு காலேஜ் போம்போது செரி அப்றோ இந்த செமஸ்டர் லீவுல இந்த மாரி தா போயிருந்தோ அப்றோ ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணிட்டாங்களா நீங்க சொன்ன மாரி எப்பயோ ஒரு டைம் தா டூர் போற மாரி போவே
ம்
எங்கங்க டூர் போறது நம்ம வெளில அலைறதே ஒரு டூ மா டூர் மாரிதா இருக்கு இதுல எங்கங்க டூர் போறது வேல பாக்கறதே ஒரு டூர் மாரிதா இருக்கு
நம்ல நம்ள கொஞ்சோ ப்ரீயா வச்சு ம்னா நம்ம அதுக்கான டைம் எல்லா ஒதுக்கி நம்ம பாட்டுக்கு போ வேண்டிதா
என்னதுங்க ஃப்ரீயாயா அட ஏங்க எங்க நைட்டு விடிய விடிய வேல பாப்போ ஏங்க அந்த மாரி ஒரு ஒரு ஒரு எப்டி சொல்றதுங்க ஒரு ஹிட்லர் டீம்ல வந்து மாட்டிகிட்டங்க வேற ஒன்னு இல்லைங்க என்ன இந்த டூர் போறதா அப்டின்லா சொன்ன டூரு போறன்லா அப்டில்லா சொன்னம்னா அவ்ளதா நம்லய அங்க முடிச்சு உட்ருவாய்ங்களா அனுச்சி உட்ருவாய்ங்க நம்ளய போங்க தம்பி டூரு போங்க அப்டிம்பாய்ங்க கேட்ட ஒரே வார்த்த சொல் நீங்க வேல பாக்குறதே டூர் மாரி தான
ஆ
அவளதா வீட்ல இருக்க வேண்டியதாங்க சொல்லிக்காம சொல்லிட்டம்னா வீட்ல ஒக்கார வச்சிருவாய்ங்க பாக் இருக்குற வேலைக்கு இப்ப டூர் ஒன்னு தா முக்கியமாடான்ட்ருவா அதெல்லா ஸ்கூல் ஃலைப் காலேஜ் லைஃப் ஓட முடிஞ்சிச்சுங்க
நீங்க டூர் போவீங்களா என்னங்க
என்ன படிச்சிருக்கீங்க ப்ரோ
நா பி எம் டிப்ளமோ முடிச்சு பி ஏ முடிச்சி எம் ஏ முடிச்சங்க
ம் நாங்கல்லா போவோ ப்ரோ வர்ஷத்துக்கு ஒரு டைம் ஒரு டூர் போயிட்டு வந்துருவோ ப்ரோ
ம்
சோலாவா எதாது போறதா இருந்தா போயிட்டு வந்துருவோ ப்ரோ
ஃபேமியோட போயிட்டு வந்துருவிங்க
ஆமா
எந்தெந்த ஊரு போவீங்க டூரு
நல்லா ஹில் ஸ்டேஷனா பார்த்த நல்லா ஹில்ஸ் ஸ்டேஷனா பாத்து எங்காது கெளம்பிருவோ இல்லன்னா பீச்சு பார்குன்னு இப்டி எங்காது கெளம்பிருவோ
ஹ ஓகேங்க ஓகேங்க ஓகேங் ஒங்களுக்கு பீச்சு கடல் ஓய ஓரமோ நீங்க
ஆ கட எல்லாமே பக்கந் தா எல்லாமே பக்கத்துல பக்கத்துல தா இருக்கு அதுனால
சென்னைங்ளா
ஆ சென்னை கொஞ்சொ தூரமா தா இருக்கு எங்ளுக்கு எங்களுக் கேரளா பக்கொ ஊட்டி பக்கொ அப்டி எல்லாமே கொடைக்கானல் இதெல்லா பக்கொ பக்கமா இருக்கு கொஞ்சொ ஏரியாஸ் எல்லா
உங்க உங்களின் நேட்டிவ்
அதெல்லா இதுல மென்ஷன் பண்ண கூடாது ப்ரோ
இல்ல இல்ல நீங்க சொன்னீங்கல்ல அதுக்காக கேட்டெங்க நீங்க கடலு கேரளா பக்கங்கிறீங்களா அப்பறொ வந்துட்டு ஊட்டி கொடைக்கானல் பக்கங்கிறீங்க அதுக்காக சொன்னே எங்களுக்கு பக்கம்னா இந்த கொல்லிமல பக்கொ ரொம்ப பக்கொ
ஓ
கொல்லிமல கேள்வி பட்ருக்கீங்களா
ஆ பட்ருக்கே ப்ரோ ஆனா அங்க நாங்க ஒரு டைம் டிராவல் பண்ணணுன் நெனச்சிட்டு இருக்கோ பட் வந்து அங்க வந்து ரொம்ப ஹில்ஸ் ஸ்டேஷன் ரொம்ப வளைவா இருக்கு பாதையல்லா ரொம்ப சின்ன குறுகலான பாதன்னு சொல்றாங்க
ஆ அப்புடிலா கெடையாதுங்க
அ அதுனால பயந்துட்டு நாங்க இன்னிவர நாங் கொல்லிமலையல்லா ஏறுணது கெடையாது
ஊட்டி போயிருக்கீங்களா
ஆ ஊட்டியல்லா போயிர்க்கோ
ஊட்டி ஹில்ஸ் ஏரிருக்கீங்ளா அதே டிட்டோ தா அங்க ஊட்டி எப்டி இருக்குங்களோ அதே டிட்டோ தா அங்க
இல்ல ஊட்டிய விட ரொம்ப வலைவுகல்லா இருக்குன் சொல்றாங்களே
அதிகொன்னா ஏ ஏர்பின் பெண்ட் அதிகொ ஊசி முனை கொண்டை ஊசி வளைவு அதிகம்
ம்
ஆனா பிளேஸ்ல்லா சூப்பரா இருக்கு
ஆ போனு ப்ரோ ஒரு டைம் போய் பாத்துட்டு தா வரணு தேனி சைடெல்லா சூப்பரா இருக்குல்ல ப்ரோ தேனி தென்காசி அதல்லா செமையா இருக்கு அந்த சைடு எல்லா என்ன
அது வேணா உண்மதாங்க
அ இந்த சோஷியல் மீடியால எல்லா பாக்கும் போது தெரியிது நெறையா நல்லா ம்
புரிலங்க
சோஷியல் மீடியால எல்லா இன்ஸ்டாகிராம் அந்த மாரில்லா பாக்கும் போது தெரியுதுல அங்கெல்லா அவுங்க அந்த போட்டோகிராபி பண்ணி போட்றது அந்த எடமெல்லா சூப்பரா இருக்கு பாத்துருக்கீங்ளா தென்காசி எல்லா சூப்பரா இருக்கு
ம் ஆ தென்காசி குற்றாளம் போனது வந்துட்டு இந்த சபரிமல போகும்போது போவங்க
ஐயப்பனுக்கு போம்போது போவே அதுக்காகல்லா போனது இல்லங்க இங்கங்க இங்கதா எனக்கு ஒருத்தன் இருக் கா ஹிட்லர் மாரி ஒருத்தன் இருக்கான் எனக்கு மேல அது எங்கயு உடமாட்டா அந்த ஆளு இங்க இருக்க இங்க இருக்க ஒரு அறுவது கிலோமீட்டர்ல கடல் இருக்கா அந்த கடலுக்கு போறதுக்கு உடமாட்டாங்க குளிச்சா இவனுங்க பாவத்தை நா கழிச்சுட்டு போயிருவேனு உடமாட்டிக்கிறானுங்க என்ன இருந்தாய்ங்க இதுலருந்து ஒரு எழுவது கிலோ மீட்டருங்க கடலு நாங்க இருக்குற ஃப்லேஸ்ல இருந்து எழுவது கிலோமீட்டர்ங்கிறதே ரொம்ப பக்கந்தா
சேரி சேரி உங்களுக்கான டைம் ஒதுக்கி போயிட்டு வாங்க ஒரு டைம் கொஞ்ச மைண்ட் ஃப்ரீ ரிலாக்ஸா ஆயிருவீங்க
வயக்காடு விவசாய இருக்குங்க அங்க போனா விவசாயம் வயக்காடு இருக்கு வயலுக்கு போவே
நல்லா இருக்குல்ல ப்ரோ இதெல்லா
ம்
வயலெல்லா எங்களுக்கு ரொம்ப தூரமா இருக் க்கு அதனால வயல் எல்லா பாக்குறது கொஞ்ச கஷ்டந்தா
ஏ நீங்க வயக்காட்டே பாத்தது இல்லையா
பாத்திருக்கோ பட் வந்து அங்கேயே பக்கத்திலயே இருக்க மாதிரி வராதுல்ல
ஓ அப்படிங்களா ஓ நீங்க பொறந்தது டவுனு மேரஜ் பண்ணது டவுனுங்களா
ஆமா
ஓஹோ
அதுனால அப்ப இதெல்லா பாத்தா அ கோவில்ல அந்த மாதிரி எல்லா வரும்போது பாத்திருக்கோ அப்ப நல்லா இருக்கு
சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும் போது கூட நீங்க இந்த வயக்காட்டுல அங்க போய் இருந்து
ஆ நா பாத்திருக்கே பாத்திருக்கே
ஓ செரி செரி வயக்காட்டுக்கு விவசாயம்லா நீங்க நனைக்கிற மாரில்லா இல்லைங்க
ரொம்ப கஷ்டோ
ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ரொம்ப கஷ்ட இல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டங்க தண்ணி இல்ல மழ மழ தேவல்லாத நேரத்துல மழ வருது மழ பெய்யு வெயில் சரியான வெயிலுங்க
ம்
எல்லா அதே மாரிதாங்க என்னங்க பண்றது
ஆமா ப்ரோ கஷ்டந்தா
என்னம்மோ போவுதுங்க லைஃபு அதுக்கு பின்னாடி நம்மளு போக வேண்டியதா நம்ம இழுப்புக்கு அதால வர முடியாது அது இழுப்புக்கு தா நம்ம போய் ஆவனு வேற வழி இல்ல
எப்டியாது ஒரு நாள் சரியாயிரும் ப்ரோ எல்லா
நீங்க வேற சிஸ்டர் ஏங்க நா ஒன்னு சொல்ட்டுங்களா கோச்சுக்க மாட்டீங்களா
பேசாதீங்க நெகட்டிவ் வா பேச நா நெகட்டிவ் பீப்புள்ஸ் கூட சேரவே மாட்டே தெரியுமா
அட நா அதுக்கு சொல்லீங்க சிஸ் அதுக்கு சொல்லீங்க அதாவது எங்க இதுல சொல்லுவாங்க நா ஒன்னு சொல்றே நீங்க நெனச்சுக்காதீங்க அதாவ்து ஆண்டவே வந்து என்ன எனக்கு செய்வாரு செய்வாருன்னு நா வந்து நாள கழிச்சது மாரி ஆண்டவே நெனச்சிருப்பாரு இவே ஏதாச்சு மேர் ச்சி பண்ணுவா அப்டின்னு நாங்க ரெண்டு பேருமே இப்டியே நெனச்சு நெனச்சு காலோ போனதுதா மிச்சோ கடசியல இன்னு புரிதுங்களா இல்லையா நா சொல்றது ஒங்களுக்கு ஓக் கண்டிப்பா கூப்டறேங்க கண்டிப்பா கூப்புர்றே ஓக் ஓகே தேங்க்யூங்க ச